நீங்க வீட்டுல என்ன பண்றாங்க என்ன சமையல் இன்னைக்கு சாப்பிட்டீங்ளா
நா இப்ப இப்பதாங்க எந்திரிச்சு கொஞ்சோ தண்ணி வந்துச்சுங்களா தண்ணி புடிச்சுட்டு இருந்த தண்ணி புடுச்சு வெச்சுட்டு பேருக்கு உண்ம மனைவி பாத்தீங்கன்னா டீ வெச்சு குடு த்தாங்க பிஸ்கெட் குடுத்தாங்க பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு இருக்கனுங்க நீங்க என்ன பண்றீங்க சாப்டாச்சுங்ளா
ஆஹ் இல்லைங்க நா எந்திரிச்சது பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு எந்திரிச்டங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்டு கை கா மூஞ்சிலா கழுவிட்டு கொஞ்ச நேரொ தண்ணி குடிச்சங்க தண்ணி புடிச்சு போட்டு அப்ற கொஞ்ச நேரொ என்னங்க பன்ட்ருந்த அப்ற சேரி ஏ தம்பி எந்துச்ட்டாரா ல்லயான் பாக்கலான் கூப்ட்டங்க எந்திரிச்டாருங்க சரி கடைக்கு போயிட்டு வந்து அரோட பேசலாம்னு பேசி தாங்க அவ்ளோதாங்க இன்னைக்கு வெளிய எங்கயு போலீங்ளா
இன்னைக்கு ஊருக்கு போலான்ருந்தங்க மனைவி பாத்தீங்னா ம சனிக்கெழம போயக்கலாட்டாங்க
செரிங்க
சொல்லிட்ட நாங்க சனிக்கெழதாங்க போனு அது வரைக்கு நா வீட்ல சும்மா தாருப்பே
சேரி சேரிங்க
போலைங்க அண்ண கூட தா வெளிய போணு
சேரி சேரிங்க பரவால்லைங்க நல்லதுங்க சேரிங்க இன்னைக்கு என்னன்ன ஸ்பெஷல் என்னங்க இன்னைக்கு சமையலு
இன்னைக்கு சமையலு என்னன் தெரிலீங்க மார்னிங் பாத்தீங்னா ஓட்ஸுதா நெனைக்குறேங்க
சரிங்க பரவால்லிங்க ஆனா இல்லிங்க ஓட்ஸுங்றீங்க டீல பிஸ்கெட் தொட்டு சாப்ட்டேங்றீங்க இன்னு ஒன்னு புரிலயே
ஆமாங்க ஓட்ஸு மார்னிங் பிஸ்கட் இதுலனுங்க இது நாங்க டைட்டுக்காக சாப்புட்றோங்க இல்லிங்க ஹெல்த்துக்காக சாப்புட்றோங் சும்மா சாப்புட்ணு சாப்புட்றோங் டயட்ல
ஆ அப்பனா ச்சேரிங்க நா சேரி நீங்க டயட் கிட்டே இருக்கீங்ளோ அதனாலதா ஓட்ஸ் சாப்புட்றீங் நெனைச்சிட்ருந்தேங்க
இல்லிங்க நம்ளுக்கு இதுக்குங்க டயட்டு இல்ல இல்ல வீட்ல எல்லாருமேதா ஓட்ஸ் சாப்புடலா கொழந்தைக்லா குடுக் கூடாதுல்லங்க
ஆமாமா அது என்னன் தெரிலிங்க இருந்தாலுமே இதுல சத் ஒண்ணு கெடையாதுங்க இது வந்து அரிசியோட வேஸ்ட்டு தாங்க அதனால சத்துலா இல்லிங்க கொழந்தைக்கு குடுக்க வேண்டாங்க நம்ம சாப்ட்டுக்கலாங்க அந்த ஆ பசி தாங்கிக்குங்க கொழந்தக்குலா குடுக்கூடாதுங்க
இல்லிங்க சத்துன் தா அதுல போட்ருக்கு சத்து இல்லிங்ளா இதுல ஒண்ணுமே
இருக்குது இருக்குதுங்க கொழந்தைக் குடு க்குறளவுக்குலா இல்லிங்க இது க்கு வேணா விசாரிச்சு பாருங்க
உஹம் ஓகே ஓகேங்க அதாங்க கேட் நீங்கள சாப்புடு ஓ ஆக்ச்சுலா நீங்க எப்புடி பண்ணி சாப்பிடுவீங்க
எப்பிடி பண்ணி சாப்புடுவங்களா ஓட்ஸ் கடையில வாங்கிட்டு வந்துருவோங்க ஒரு அ‌ சுடுதண்ணி கொ கொஞ்சோ தண்ணிய அளவா ஊத்திக்கோங்க
உம் உம்
ஓ நம்மக்கு தேவையானாளவு தண்ணி ஊத்திட்டுங்க தண்ணி வேணாலு ஊத்திக்கலாங்க பால் வேணாலு ஊத்திக்கலாங்க நம்ம இஷ்டோந்தாங்க நான் ஒரு அஞ்சி ஸ் பூன் தாங்க போடுவே சக்கரைக்கு போடுவீங்களா ஒரு ஸ்பூன் வச்சிருப்பீங்க
ஆமாமா
அதுல ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுவங்க
என்னங்க சக்கர போடுவீங்களா உப்பு போடுவீங்களா
நா எதுவுமே போடமாட்டேங்க நா நா சாப்புறது வந்து டய்ட்டுக்காக சாப்புடுவங்க அதனால நா சக்கர சேக்க மாட்டேங்க
ஓ நீங்க இப்பவுமே டய்ட்டு டய்ட்ல இருக்கீங்களா பாடி மெயின்டன் பண்ணிட்டுருக்கீங்களா
இல்லங்க
நல்லது நல்லதுங்க இன்னைக்கே அப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ்ல்லா வாங்கி வெச்சருவீங்க போல
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க கொஞ்சோ வண்டி கொஞ்சோ ப்ராப்ளமாருக் குங்க அது போய் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுதாங்க மத்த வேலயை பாக்கணுங்க
நல்லது நல்லதுங்க ஏனா அவுங்க வாகனத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணீங்க ஏனா ஆத்தரோ அவசரோனா எங்கயும்
ஆஹ் ஆமாங்க ஆமாங்க அதா அதே மொதல போய் பத்து மணிக் இன்மே நானு தம்பி போய் பாக்கலான்ருக்கோம்ங்க பாத்துட்டு வந்துட்டு டோம்னா அத ரெடி ஆச்சுன்னா அப்றோ நம்ம வேலையே பாத்துக்கலாம்ங்க
நல்லது நல்லதுங்க ஏனா பண்ணி வெச்சுட்டீங்ன்னா நீங்க சொன்ன மாரி டய்ட் இருந்தாலு ஒர்க் அவுட் போட்டாலு வீட்லய நீங்க மார்னிங் ஒர்கவுட் ஈவினிங் ஒர்கவுட் போட்டேய் நீங்க டயட்ருந்தீங்க வெயிங்க ஒரு மாசத்துக்கே பாத்தீங்ன்னா உங்களுக் வெயிட் பாத்தீங்ன்னா ரெடியூஸ் ஆயிருங்க இப்ப நா வந்து நீங்க என்ன பண்றீங்க தெரி ரிமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கா-கான்பிடன்ஸ் லெவல் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முன்னூறு ரூபா தாங்க வெயிட் மிஷின் இருக்குது ஃப்லிப்கார்ட் மீசோல பாத்திங்ன்னா சூப் ப்பரா இருக்குதுங்க அ-அது அருமையாருக்குது வெய்ட் மிஷின்னு அது நீங்க ஒன்னு நூத் தி எழுபத்திஞ்சு கிலோ இருநூறு கிலோ வெயிட்ல்லா போ கெப்பாசிட்டி இருக்குங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்குப் பாருங்க நீ அழகாருக்கு அதே மாரி இருக்குதுங்க முன்னூறு ரூபாய்க்கி வாங்கி டெய்லி டெய்லி நீங்க லப்ப வெயிட் பாக்கறப்ப ஒவ்வொரு கிலோ குறையரப் ப உங்க கண்ணும் கண்ணுல பாக்கறப்ப அப்போ ஒரு கான்ஃபிடெட் வரு உங் ஒடம்பு குறை கெல்லா ஒரு இன்ட்ரஸ்ட் வருங்க ஃபஸ்ட்டு வெயிட்
சொன்ன மாதிரிதாங்க வாங்கணும் ஆமாங்க அதை வாங்கி வச்சிருங்கங்க அது எப்டிங்க ஆ இது நல்ல ப்ராடக்டுன்னு இல்ல ஏதாவது பிராண்டு ஏதாவது இருக்குங்களா இல்ல சும்மா ஏதா ஒன்னு வாங்கி போட்டுக்கலானுறீங்களா
இல்ல இலங்க அதுலயே பாத்தீங்கன்னா ரிவியூல்லா போட்டிருப்பாங்க இல்ல நல்லால்லாட்டி ரிட்டன் பண்ணிக்கலா ஆனா சூப்பரா இருக்குங்க நீங்களுக் தம்பி சேர்ந்து கூட வாங்க முன்னூறு ருவா தா ஆளுக்கு நூத்தம்பது ரூபா போட்டீங்கன்னா கூட வாங்கிக்கலா
ஓ அப்டி ஆமாங்க வேணா அது மாதிரி வேணா ஒண்ணு வாங்கிக்கலாங்க
சும்மாவெ ட்டியா ஒர்க் அவுட் போட்டு ஒடம்பு குறைக்கனோ சொ பேருக்கு இருக்கு டெய்லியுமே நம்ம பாக்குறப்ப ஒரு அர கிலோ ஒரு முக்கால் கிலோ குறைறப உங்களுக் இது நம்ம இது பாக்க லைவா பாக்கறப்ப உங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்
கண்டிப்பா கண்டிப்பாங்க நல்ல பிராண்டு இல்லைன்னா நல்லரி வ்யூல்லா பாத்து வச்சிருப்பீங்க நெனைக் கிற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அ அப்டி நானு தம்பியு கூட எதா பாதி பாதி அமௌண்ட் போட்டு கூட வாங்கி வச்சுக்கிறேங்க நீங்க சொன்ன மாரி ஆ டெய்லியு பாக்குறப்ப வந்து நமக் கு ஒரு மோட்டிவேஷன் மாரி இருக்
அதே தாங் க எனக்கு இதா ஏன்னா இது ஒரு யூசுமே இருக்காதுங்க சும்மா நம்மளே திரும்பி திரும்பி கண்ணாடியில பாத்துட்டு அது என்ன குறஞ்சதா கொறைலயானு தெரியாதுங்க வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து
ஒரு வெறி வருங்க ஏன்னா ஒரு ஐநூறு கிராமு இல்ல முன்னூறு கிராமு கொறஞ்சிருக் குன்னா முன்னூறு தானா இத விட இன்னைக்கு விட நாளைக்கு நல்லா ஃபுல்லா எதா ஒன்னு பண்ணணு அப்டின்னு ஒரு வெறி வருங்க
இல்லைங்க ஃபர்ஸ்ட் நம் கொறஞ்சதா கொறையலையானு தெரியனும்லங்க நைட்டு அப்பப்ப ம்
இருக்கு ஆமாங்க சேரிங்க அ தாங்க நா வந்து பாத்துட்டு ஒ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்குலா பாத்தீங்கன்னா இந்த மாரி பண்லான்ட்டு இருக்கே ஃபர்ஸ்ட்டு ஒரு இருந்தேங்க ஒன்டேக்கு ஒ ஒன் கே ஜி அந்த இது வந்து ஒரு ஒன் வீக் எடுத்து ருங்க அப்புறோ நா டக் போயி செவன் டேஸ்ல செவன் போயிரு ச்சுன்னா அப்றோ மறுபடி கூட நம்ம ஸ்லோ பண்ணிக்லாங்க ஸ்லோனா எப்டின்னா ஹெல்த்தியூ சாப்பிட்டு ஆ அப்டின்னா கலோரிஸ்க்காக ஒ பர்ன் பண்ணிக்லாங்க அதுக்காகவா இருக்குங்க
நல்லதுன் நல்லது நல்லது ங்க ஆனா நீங்க வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக் ங்க ஏனா பெட்ரா தா இருக்கூ எரநூத்தம்பது ரூபா முன்னூறுவாக்குள்ள தா வருது ஆனா அருமையா இருக்குது ம் டீல் இல்லலைங்க இல்லல்ல இது மொதல்ல வச்சிருந்தேங்க இப்ப இந்த வெயிட் மிஷின் பாத்தீங்னா கொஞ்சோ ஒர்க் ஆகல அது ஒரு பத்து வருஷமா வச்சுருந்தேங்க அது டென் இயர்ஸ்ல அது போயிடுச்சுங்க ஆனா நீங்க வாங்குனீங்னா ஒரு ஃபை டென் இயர்ஸ் வரூ ஒன்னூ ப்ரச்சன இருக்காது
டென் இயர்ஸ் வரூங்களா பரவால்லைங் பரவால்லைங்க நீங்க சொன்ன மாரி தாங்க நானூ தம்பிட்ட கேட்டு அவரு என்ன சொல்றாங்க ஆளுக்கு பாதி ரூவா போட்டுக் கூட பண்லாங்க
ஆமாங்க அப்டி எடுத்துட்டோம்னா ஒர்க்கவுட் போட்டாலூ உங்களுக்கு வந்து தெரிஞ்சு நீங்க காலைல சாப்ட்டாலூ மதியானோ சாப்ட்டாலூ நைட்டு சாப்ட்டாலூ தூங்கறப்ப எவ்ளோ வெயிட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி பாத்துக்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்ப ஆளுக் பாதி போட்டா கூட ரெண்டு பேரூ யூஸ் பண்ணிக் க்லாங்க ஒன்னூ ப்ரச்சன இல்லைங்க கொறைக்கும்போது பாத்தீங்னா நமக்கு வெறி வரூ சேரி நமக்கூ கொறையுதுன் ஒரு சந்தோஷமூ இருக்கூ டவுட் இல்லாம இருக்கூ
ஆமாங்க ஏனா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்லா இந்த ஹைட்க்கு இவ்ளோ வெய்ட்டுனு ஃபிக்ஸ் பண்ணும்ணா அந்த வெய்ட்டு வர்ற வரீக்கூ ஒர்க்கவுட் போட்லாம்ல இல்லாட் டி நம்ம வந்து சும்மா நம்ம ஒடம்பேத தெ ட்ரெஸ் போட்டா தொல தொலன்ருக்குது கண்ணாடி பாத்து வெயிட்ட பாக்றது அதெலா அந்த காலங்க மிஷின வெக்கிறமா அழகிறம் எடுகிறமான்ருக்குதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரிதாங்க நானூ இ இதுவரைக்கூ யோசிக்லிங்க வாங்கலான்ட்ருந்தங்க ஏனா ரேட்லா அதிகமாரிக்கூ ரிவ்யூ எப்டி இருக்கூ என்ன ஏதுன் தெரியாமருந்த நீங்க சொன்னத பாத்தா கண்டிப்பா வாங்கி வெக்கணுங்க இன்னைக்கே தம்பி கிட்ட கேட்டு முடிவ் பண்ணுங்க
ஆமாங்க இன்னைக்கே ஆடர் போட்ருங்க தம்பி கிட்ட கேட் டு ஆளுக்கு நூத்தம்பருவா போடுங்க இல்லாடி நூறு நூறுவா போட்டாலே எரநூறுவா எரநூத் தம்பரூவாய்க்கே இருக்குதுங்க சூப்பர் சூப்பரா இருக்குங்க கெப்பாசிட்டியே பாத்தீங்னா நூத்தி தொண்ணூத் தாறு நூ நூத்தி அம்பது நூத்தி எழுவத்தஞ்சுலா இருக்குதுங்க
செரிங்க
நீ அந்த மாரி எடுத்து வச்சுக்லாம்லங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அதாங்க அந்த மாரிதாங்க கேட்ருக்கே
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க
ஆ ச்சேர் செரிங்க அப்றம் நீங்க வீட்ல வாங்கி வச்சத ரெடி ஆகலிங்றீங்க மறுடியும் வேற எது வாங்குறக்கு உங்ளுக்கு ஐடியா இல்லைங்ளா இல்ல என்ன மாரி பிளான் பண்ணிரிக்கீங்
நானு ஆன்லைன்ல ஆடர் போட்ருக்கங்க வந்துரும் இந்த வாரத்துல ரெண்ட்நால்லா வந்துரும்
செரிங்க. பரவால்ல பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க வீட்ல இருக்கவங்களாம் என்ன பண் றாங்க இன்னைக்கி வேலைக்குலா எங்கயோ போலங்ளா இல்ல.
வீட்ல இருக்கவுங்கலலாம் பாத்தீங்னா எங்கயுமாே போலைங்க எல்லாரு வீ. வீட்லதா இருக்கறோ. எங்யும் போற மாரி ஐடியா இல்லைங்க ஊருக்கு போலான். ட்ருந்தோ அந்த ப்ளானு பாத்திங்னா கேன்சல் ஆயிருச்சு.
சேர் செரிங்க சேர் செரிங்க வுடுங்க. சேரி வுடுங்க இன்னைக்கு போலைனா நாளைக்கு போய்க்லா அந்த மாரி எண்ணுங் ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மார்ருக்குங்க. சேரிங்க நீங்க அங்க க்ளைமேட்ல எப்டி போயிட்ருக்கு.
இங்க க்ளைமேட்ல பாத்தீங்னா இப்ப மோடமா இருக்குதுங்க மழ வர மாரி இருக்குது
செரிங்க. பரவால்லைங் பரவால்லைங் இங்யு அதே மார்தாங்க இருக்கு மழ வருமான் தெர்லிங்க மோடம்தா போட். ருக்குது போய் ஒரு பத்து மணிக்கு சீக்கிரோ போய் என்னன் போயி பைக்கு போய் பாத்திட்டு வன்ட்டோம்னா பரவால்லைன்னு தோணுதுங்க என்ன இதுதான் இதனாலதான் தெரிஞ்சுரிச்சுனு மனசு நிம்மதியா இருக்குங்க. நீங்க ம். அ வேலயெல்லாம் முடிஞ்சுங்ளா இன்னைக்கு இல்ல வெளில மறுடியும் போற மாரி ஐடியா இருக்குதுங்ளா.
இன்னைக்குதா எந்த வேலையுமே இல்லைங்க.
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நல்லதுங்க இங்க மழை வர மாரி துங்க மழை வருமான்னு தெரியல பாக்கலாங்க இங்கயு அங்கல்லாம் மழையெல்லா வந்து எத்த நாள் ஆச்சுங்க
இங்கேயு மழை வர மாரிதாங்க இருக்குது ஆனா இங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேல இருக்குங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க மழை வந்தா தாங்க இது மரங்கள் எல்லாம் செழிப்பாகும் மறுபடியு மழை வருங்க மழையும் வர மாட்டேங்குது ஒண்ணும் வரமாட்டேங்குது
ஆமா ஆமாங்க ஏன்னா முன்ன மாதிரி இங்க கிளைமேட் எல்லாம் மாறிட்டு இருக்கு காலநிலை
சேரி சேரிங்க ஆமாங்க முன்ன மாரி காலநிலையில ஒரு ரெண்டு மூணு வருடமாவே அதெல்லா கலநிலையெல்லா மாறி போச்சுங்க மா மழை வர வேண்டியது டைம்ல மழை வரமாட்டேங்குது என்ன பண்றதுங்க
ஆமாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்தங்காட்டி இப்படியாயிருச்சுங்க
ஆமாங்க ஓசோன் படலத்துல ஓட்டையாருந்தா பரவாயில்லைங்க இப்பல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன்லயும் ஓட்டையா மாங்க ஓசனை கூட எது ஒண்ணு பண்ணலான்னு வைங்க சூரியன் எல்லாம் போய் என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அவ்ளோதாங்க இ இருக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு போ வேண்டியதாங்க
சுத்தம் இயற்கையான காத்தையே பாத்தீங்கன்னா மாசு அடைஞ்சு போயிருங்க இனிமே எல்லா
ஆமாங்க ஆமாங்க இயற்கை காத்தும் பாத்தீங்கன்னா எல்லாம் மாசு எல்லாமே புகை அது இதுன்னு போட்டு எல்லாம் மாசு கலந்து எல்லாம் தாங்க வந்துட்டு இருக்குது
ம்
அ உங்ளுக்கல்லா இயற்கையான காத்த எல்லாம் பக்கத்துலயு என்னங்க
நீங்க இருக்க பக்க இயற்கையான காத்துலா வருமா
ஆ நாங்க இருக்க பக்கம்ல்லா இயற்கை காத்துல்லா வருங்க ஆனா என்ன பக்கத்துல வீடு வீடுதாங்க இருக்குது எல்லாம் தோப்பு எல்லாம் பக்கத்துல இல்லைங்க தம்பி இருக்கிற பக்கம்லா கொஞ்ச தோப்பு கொஞ்சம் பக்கத்துல இருக்குதுங்க அங்க கூட நல்லா காத்து வருங்க உங்களுக்கெல்லாம் காத்து எப்டிங்க நல்லா வருதுங்களா தோப்பு சைடுங்க
ம் நாங்க இருக்க தோப்பு சைடு
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க நல்லதுங்க காத்து நல்லா வருங்றீங்க உங்களுக்கு ஆ சேரிங்க உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கிற உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்